ஹலோ ஆ கேக்குதா
ம் கேக்குது மேடம்
என்ன பண்றீங்க
ஆ மேடம் நா தூங்குறே மேடம் தூங்க போறே
தூங்க போறிங்ளா ம் சாப்ட்டீங்ளா
ம் சாப்டோ மேடம்
ம்
நீங்க என்ன சாப்டிங்க
நா நா சேமியா சாப்ட்டேங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு சேமியாத மேடம் சாப்ட்டே
அய்யய்யோ செம்மல்ல
ம்
ஐயே மூஞ்சப்பாரு நல்ல
மேடம் டப் டப்னு கேட்ச்சு மேடம் வாய்ஸ ம் இப்போ ஆ இப்போ ஓகேங்க்கா
ஓகே ஓகே என்னது எதோ சொல்ல வந்தனே உங்களுக்கு
இல்ல மேடம் எட்டு வேர்ட்டு
ம்
ஆ இல்ல மேடம் அந்த எட்டு வேர்ட் எதோ சொல்லியிருந்தீங்களே
ஓ எயிட் வேர்ட்ஸ்சா
ம்
ஏ வந்து ஃபோர்த் லெட்டர்
ஒரு நிம்ஷோ இருங்க மேடம் ஓகே ஆ்மா மேடம்
ஆ ஓகேங்க சொல்லுங்க ஆ எஸ் இருக்காது
ம் எம்
யாரு என்னது எம்மா எம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட்டு வேர்டு வேர்டு
செக்கண்டு தேடா
ஆமா செகண்ட் தேர்ட் வந்து எம்மு ஃபோர்த் வந்து ஏ
ம் ஓகே மேடோ
ம்
ம் ம் ஃபஸ்ட்டு ஒன் ஏ வா
இல்ல
ம்
இப்ப கூட கெஸ் பண்ணலயா நீங்க
இல்லைங்க மேடம் நா ஒய்யி வருமா
இல்லல வராது
கே ஐ
இல்ல
ஓ
இல்ல
இங்க என் என் எத்தனாது வருது
அ என் வந்து ஃபிஃப்த்து
ஆ இது வந்து எம் வந்து செகண்ட் செகண்ட்டு இது சொன்னீங்களா
ஆமா செகண்ட் அண் தேர்டு வந்து எம்மு
செக்கி செகண்ட் அண்ட் தேர்டு வந்து எம் வருமோ
ஆமா ஃபோர்த் வந்து ஏ, இப்போ வந்து நீங்க ஃபிஃப்து வந்து என் சொல்லிருக்கீங்க
வ சொன்ன சொன்ன
அ
லாஸ்ட்டு எதோ சொன்னேனே என்ன சொன்ன
என் சொன்னீங்க
ஆஹ் இமான்வேலா இ ஏ
அய்யோ
செரி ஓகே ஓகே சூப்பர் இது மாரிதா நீங்க என்ன வேர்டு நெனச்சுக்கிறீங்களா
ஆ மூணே எழுத்து தா மேடம்
மூணு லெட்டரா
ஆ இல்லைங்க மேடோ இல்ல
எஸ்
இல்ல
ஓ இல்லன்னு சொல்டீங்கள டி
என்ன வேர்டு திரும்ப சொல்லுங்க
டி டி ஏ பி சி டி
பி
பி யா
ஏ பி சி டியா
ஆமா டி சொன்ன டி
டி இல்ல மேடம்
பி இருக்குமா
ஆ அதா மேடம் மூணாவ்து லெட்ரு
மூணாவ்து லெட்ரா ஏ
ஆ இருக்கு மேடம் ஏ
எத்தினாவ் லெட்ரு
செகண்ட் லெட்ரு மேடம்
சி இருக்குமா
இல்ல மேடம் சி இருக்கு
சி இல்லையா
ம்
ஏ பி ஒகே டாப்பு
ஓகே மேடம் கரெக்ட் கரெக்டுங்க மேட
ஆய் வேற லெவல்லு செரி ஓகே இது நல்லா இருக்கா
இது பரவால்ல அதா உலகத்து இன்ட்ரெஸ்டிங் வேறென்னா இது கொஞ்ச கஷ்டமதா இருக்கு
ம் செரி ஓகே வேறனா நீங்க என்ன சொல்லுங்க
நீங்களே எதா சொல்லுங்க மேடம் நீங்கதா கேமு
ஓ ஆம் நீங்க சாட் ஜி பி டி கூட வெளாடுவீங்ளா
ஆ இப்ப என்ன மேட சாட் ஜி பி டி என்ன மேடம்
புரியல
இப்ப வந்து சாட் ஜீ பி டி கூட விடுவாங்க ஆ விளாடுவோ மேடம் நீங் எந்த ஊரு அனுப்பிச்சிருக்கிய ம்
இல்ல அவங்கிட்ட வந்து எதனா கேம் எதனா கேட்ருக்கீங்ளா
இது ஓ டி கமா
இது கேக்குத்தாவுள அவ வந்து சஜஸ் பண்றது ஃபஸ்ட் எடுத்தோனே ட்ரூத் ஆர் டேர்லா ச சஜெஸ்ட் பண்ணுவா சோ நம்ம ட்ரூத் ஆர் டேர் வெளாட்லாமா
ம்
நம்மள ட்ரூத்தா பண்ண முடியு டேர் பண்ண முடியாது சோ வந்து சோ ஓகே நீங் ஆ ஃபஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றிங்ளா நா ஸ்டார்ட் பண்ணவா
வார்னிட்டருந்து வாங்கி யூஸ் பண்ண மேடம் இல்ல நீங்க சொல்றது எனக்கு ஒன்னு புரியல
நம்ம ட்ரூத் ஆர் டேர் வெளாட்லாமான் கேட்டே
வேணா வேணா ம் போர் அடிக்கு
அப்ப நீங்களே எதனா ஒரு கேம் சொல்லுங்க
ம்
நீங்களு சொல்ல மாட்றீங்க நா சொல்ற கேமயு இல்ல போர் அடிக்கு அது ஃபன்னா இருக்கு
ஆ மேடம் அந்த கிளிக்கு என்னாச்சு
என்ன சொன்னீங்க
கிளி கிளி
ம் அவுங்க தெரியலங்க
போம்போது எதனா சொல்ட்டுப் போனாங்ளா
அவுங்க வந்து போம்போது எதோ சொன்னே நாப் போய் க்ளோஸ் பண்ணி விட்டே அவுங்களக் கடைசியா அப்போ வந்து திருமா வந்து அதா அவளோட ஏர் ஃபோன் வந்து விட்டு போயிட்டா அது ரிட்டன் கொண் போய் குடுக்கும்போது குட் பாய்ன் சொல்ட்டு நாப் பாட்னு வன்ட்டே நா அதுக்கப்ற நாப் பேசவேல அப்றோ ஒரு ரீல்ஸ் மட்டு சென்ட் பண்ணே அப்போ வந்து ஆ என்னதாப்ப அப்டி பண்றாங்கன் சொன்னதுக்கு சூப்பப் அ அந்த சூப்பப் ம் போட்டு நா பாட்னு வன்ட்டே நா வேற பேரு பண்ணிக்ல
உங்க வாய்ஸ் பிரேக் ஆவுது மேடம்
அப்பிடியா
ம்
இப்ப ஓகேவா
மேடம்
இப்ப ஓகேவா
ஆ இப்ப ஓகேங்க
ஆம்
அலோ
ஆ கேக்குதுங்க அதுக்கப்பற நாப் பேச்லங்க அவுங்கிட்ட நா நீங் பேச்னீங்ளா
இல்ல மேடம் நா வந்து பேச்ட்டுமேன் இந்த மேடம் ஒங்ககிட்ட லாஸ்ட்டா புவனாகிட்டருந்து பேச்னே மேடம் ஆனா ரீல்ஸ் மட்டு சொல்லுவா மேடம் என் நா எப்பத் தள்ட்டமே தள்ளுவ மேடம் ரீல்ஸ் மட்டு
ம் இல்லங்க அவுங்குளுக்கு வந்து நம்மள விட ரொம்ப இம்பார்டன்ட் பர்சன்லா அவுங்க லைஃப்ல வன்ட்டாங்கன் நெனைக்கிறே சோ அவுங்குளுக்கு இப்போ நம்ப தேவப்பட்ல சோ அதனால வந்து நம்மளுக்கு அவுங்கத் தேவ இல்ல சோ தட்டி விட்டு போ வேண்டித்தா
அதுவுமே வரே ஏற்கனவே தட்டி வுர்ற மேரி தெர்ஞ்சிச்சு நம்ளுக்கு
ஆ அவுங்க ஒரு பாட்டுக்கு நம்ள புச்சி தொங்கினே இந்தாங்கே
ஓ ஒரு சப்போட்டுக்கு நம்ள தொங்கிந்தாங்க வர்
ஆ தொங்கிந்தாங்க சோ வந்து இப்போம் அவுங்குளுக்கு எல்லாமே கர்ட்டா அமைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு மாதிரி சோ நம்ம சப்போர்ட்டு அவுங்குளுக்கு தேவல்ல
ஓ அப்டி
ம் அப்டி
சேரிங்க
ம் அது ஒரு மொக்கங்க நம்ப எதுக்க அவுங்களப் பத்திலா பேசிகினு நீங்க சேண்டியப் பத்தி பேச்னா கூட செம்மையாருக்கு
அவுங்கப் அவுங்க அவுங்க வந்து ரொம்ப பெரியாளுங்க நீங்க வேற
ம் எ அவுங்களா கேரட்ரே வேறெங்க அவுங்கனா எனக்
மேடக்லவ் அவுங்க ரொம்ப மோசமானவங்க எனனாப் வைப்பாங்க அத மட்டு வந்து எதோ நல்லாப் பண்ணாங்க நல்லா இதுப் பண்ணாங்க நேத்து அன்னைகி வந்து கலாச்சி டோல தெரிமா
ம்
ஏதோ இ ஏதோ வந்து சாப்பாட பாரிமறனாங்க இல எல்லாருக்குமே அவ வந்து எல்லாருக்கு வந்து கொஞ்சோ கொஞ்சோ வந்து எல்லாருக்குமே சிரிச்சா மாரி வச்சுதா பரவால்ல ஆ நா பஸ்ட் வந்து இப்ப இப்ப பஸ்ட் உம்முன்னு வச்சிருந்தாங்கள வீட்ல உம்மு உம்முன்னு வெச்சிருந்தாங்களா ஏ இப்டி வெச்சினிருக்க அதா நா போ நாங்கதா போ போறல இதுக்கு மேல நா நாங்க என்ன பண்ண போறோ சிரிங்க இப்பன்னா அப்டின்னு நா சொன்னே ஆர்ட்டிக் அப்போ அதுக்கு பாத் சிரிச்சாங்க அப்பதா இப்ப அப்பாதா சிரிச்சி வந்து பரிமாறனாங்க எலையில எல்லாருக்குமே
ம்
அத நாங்களே போ போறோ இப்ப இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க இதுக்குமேல அப்டின்னுட்டு ஆன நல்லா இருந்ததா லாஸ்ட் நாளு உங்களுக்கு
ஆ நல்லாதா இருந்துச்சு
எங்ளுக்கு லாஸ்ட் நாளே கொஞ்சோ வெறுப்பாதா போச்சு
எனக்கு அப்டித்தா இருந்தது ஆனா நம்ப வந்து ஆ மத்த மத்தவங்களுக்காக நம்ப அதுக்குன்னு ஒரு டே வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல ஆனா நா என்ஜாய் தா பண்ண நா எதுமே கண்டுக்கல
உனக்கு லாஸ்டா சந்து கால் பண்ணனா சந்து
ஆ என்கிட்ட இல்ல பேசவே இல்ல கடைசியா வந்து எப்போ அந்த கிளாஸ் முடியறப்போ பேசனா அப்றோ வந்து எனக்கு அ ம் கிரீடம் இருக்காங்கல்ல
ஆ
அவங்க வந்து இன்டர்வியூ போயிருந்தாங்களா மண்டே அப்ப பேசினாங்க உங்க பத்தி அதுக்கப்பற நாங்க பேசவேல்லங்க
என்னங்க என்ன பண்ணாரா அவரு
அவ்ரா அவரு தா வந்து முக்கிய காரணமேவா இன்டர்வியூ போனாரா ரெண்டு பேரு சேந்துகினு போயிட்டு இவ் இவங்களுக்கு கேக்குற கொஸ்டின் அவங்களுக்கு கேக்கல அவங்களுக்கு கேக்குற கொஸ்டின் இவங்களுக்கு கேக்கல
இப்ப அவரு செலக்டானாரா இல்லயா அவரு செலக்ட் ஆவலயா
அவரு செலக்ட் ஆகலங்க அந்த ஒரு அக்கா மட்டும் தா செலக்ட் ஆனாங்களாம்
ம் செரிசெரி யாரு யா எந்த அக்கா மட்டு செலக்டானாங்க
பாய் பாய்